ஹலோ
ஹலோ
ஆவணக்கம் தோழி நா பேசுறது கேக்குதுங்களா
ஆ நல்லா கேக்குது தோழி
ஓகே எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே ந நைட்டு சாப்பாடெல்லா முடிஞ்சுதா
ஆ முடிஞ்சது நீங்க சாப்ட்டாச்சா
ஆ ஆய்டுச்சு அதனால தா இப்ப பேசலான் அப்டின்ட்டு இப்ப நம்ம வந்து பள்ளி அப்டின்ற ஒரு தலைப்புல பேசலாமா
பேசலா தோழி
ஓகே பள்ளி அப்டின்னாலே நம்ளுக்கு என்ன ஞாபகோ ‌வரு அப்டின்னாக்கா நம்ம ஏன்டா வளந்தோன்றது மட்டுந்தா நம்ளுக்கு ஞாபகோ வரு ஏனா நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும்போது அவ்ளோ ஜாலியாருப்போ ஒரு கவல தெரியாது கஷ்டோ தெரியாது அந்த மனசுல வந்து டென்ஷனு இருக்காது ஒரு ஸ்கூலு வாழ்க்க ஃப்ரெண்ட்ஸு டீச்சரு மார்க் எடுக்குறது அந்த ஒரு சர்க்குலேஷன்ல மட்டுமே சுத்திக்கிட்ருப்போ நம்ம நம்ளுக்குனு ஒரு வாழ்க்க அப்டின்னாக்கா அது பள்ளி பருவம்னு தா நெனைக்கிறே நானு
ஆமா கண்டிப்பா ஆமா கண்டிப்பா தோழி நானு அதேதா நெனைக்கிறே நம்மளோட சின் ன சந்தோஷங்கள் எல்லாமே அந்த பள்ளி பருவத்துல மட்டுந்தா வளந்ததுக்கப்றோ மே இல்ல
ஓகே
ஆ நம்மளுக்கு ஒரு பர்ட்டேயா இருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்ளோ ஒரு அப்போதைக்கி அப்டி ஒரு சந்தோஷமாருக்கு ஒரு சின்ன மிட்டாய் தா வாய்ன் குடுப்பாங்க
ஆ
அதுக்கு ஒரு அவ்ளோ சந்தோஷத்த தந்துச்சு இப்ப அதெல்லா எது இல்ல
கண் கண்டிப்பா கண்டிப்பா ஏனா அப்ப வந்து பள்ளின்னு பாத்தீங்கனாலே வந்து நம்ளுக்கு வர வந்திருக்கிற வாத்தியார்கள் ஆ டீச்சர்கள் அப்டின்ற மாதிரி நம்ம வந்து பாத்தோனாக்கா நம்ளு க்கு வந்து அவங்க ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாருப்பாங்க ஒரு சிலர் நல்லாவே ஃப்ரீயாரு ப்பாங்க அதுல ரொம் ப பிடிச்ச பீரியடுன்னு பாத்தீங்கன்னா பி டி பீரியட் ரொம்ப ரொம்ப பிடிக்கு ரொம்ப இனிமையாவு இருக்கு ஆ அப்றோ பா த்தீங்ன்னா நம்ளுக்கு ஸ்கூல்லனு பாத்தோனா நம்ளுக்கு ஹோம் ஒர்க் குடுப்பாங்க நறையா அது எழுதறதுக்குன்னு ஒரு நேரோ ஒதுக்குவோ அதியு வெளயாட்டா செய்வோ ஆனா ஒரே ஒரு விஷ்யத்துக்கு மட்டு பயங்க ஸ்கூல்ல ஒரே ஒரு நாள் கூட நம்ம மிஸ்சுக்கிட்ட திட்டு வாங்கக் கூடாது ஹோம் ஒர்க் எழுதாம திட் டு வாங்கக்கூடாது வெளில புக் எடுத்துட்டு வராம வெளில நிக்கக் கூடாது லேட்டா வந்து ட்டு வந்ட்டு திட்டு வாங்க கூடாது அப்டின்ட்டு ரொம்ப கண்டிப்பா அந்த ஒரு விஷ்யத்துல மட்டும் நல்ல பேர் எடுக்கணு அப்டின்ற இது மட்டு நெஜமாவே ரொம்ப பின்பற்றணு இப்ப வந்து பாத் த்துக்கிட்டீங்கனா பள்ளி அப்டின்னு எடுத்தாலே வந்து பசங்க ரொம்ப டென்ஷனா ஃபீல் பண்றாங்க எல் இ டி போடுன்றாங்க எழுதி போட்றது புரியலன்றாங்க அப் ப்டியே ஸ்க்ரீன்ல மறஞ்சிருதுன்றாங்க நம்ம காலன்றது நம்ம காலந்தா நீங்க என்ன நெனைக்கி
அ ஆ ஆமாந் தோழி நானு அதேதா நெனைக்கிறே அதுவு நம்மளுக்கு புடிச்ச ஆசிரியர்கள் இருந்தா அப்போதைக்கு நல்லா படிப்போ அந்த சப்ஜெக்ட்ல மட்டு அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோ
ம்
ஆ
அதே மாதிரிதா பள்ளில வந்து நம்மளுக்கு அந்த காலத்துல பாத்துக்கிட்டீங்னா வந்து ஒரு சின்ன சின்ன விஷ்யங்களா வந்து இருந்தாலுமே அதுல வந்து பாராட்டுதல் இருக்கு நம்பளுக்கு வந்து அன்பளிப்பு குடுப்பாங்க டீச்சருங்கள்லா வந்து நம்ம நல்லா ஹோம் வொர்க் எழுதுறோ நல்லா டெஸ்ட் எழுதுறோ அப்டின்னாக்கா நம்மளுக்கு பென்சிலு பேனான் குடுப்பாங்க எனக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கனா எங்கப்பா எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயோ தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயோ வாங்கி குடுத்த பென்சிலு பத்தாவது வரைக்கு அதே பென்சில் தாங்க இத்துனூ ச்சுக்கிட்ருப்பே அதுக்கு நெஜமாவே அதுக் க்கு மேல வந்து அவங்க வாங்கியே தர முடியாதுன்டாங்க அதையே வெச்சு ஓட்டு அதையே வெச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அபடின் தா சொல்லுவாங்க நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அ நெனைச்சு பாத்தா பென்சிலு நெனைச்சு பாத்தா பென்னு அப்டின்ற மாதி க்றி நம்ம வாரி வாரி வழங்கிக்கிட்ருக்கோ ஆனா நம்ம காலத்துல பாத்துக்கிட்டு த்தீங்கனா அண்ணா படிச்ச புக்கு நம்பளுக்கு நம்ம படிச்ச புக் க்கு நம்பளுக்கு அப்பறமா பெறந்த கொழந்தைங்களுக்கு
ஆமா ஆமாம்மா நா என்னுடைய பள்ளி பருவத்துல எங்களுக்கு எக்ஸாம் டயத்துல எ ஃப்ரெண்ட்ஸுங்க தா எனக்கு எல்லாமே வாங்கி குடுப்பாங்க பெண்ணு பென்சிலு எல்லாமே வாங்கி குடுத்து ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதின் சொல்லுவாங்க அந்த மாயி நாங்களு எங்க ஃப்ரெண்ஸுக்கு வாங்கி குடுப்போ
ம்
ஆ
ஐயோப்பா அதே மாதிரிதா ஒரு பேப்பர் அப்டின்னா கூட வந்து பேப்பருக்கு நம்ம வந்து கடன் கேட்டு வாங்குனோனா திருப்பியு நம்ம பிரஃரெண்ட்ஸ்க்கு குடுக்கணு
ஆமா
அந்த மாதிரி அப்ப இருந்த நட்பு அந்த மாதிரி நட்பு
ஆமா அப்ப ‌இருந்த நட்பெல்லா இப்ப எங்கெ இருக்குது நம்ம பள்ளி பருவத்துல அப்டியொரு ஸ்கூல் போகணுனா எப்டி சொல்றது அப்போ ஒரு ஆனந்தமா இருக்கு
கண்டிப்பாக
போய் ஃபிரெண்ட்ஸ பாக்குவா இன்னைக்கே போய் தோழிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதனால ஒந்ட்ட கெடைக்குற ஒரு அஞ்சுருவாயோ பத்துருவாயோ எவ்ளோ வச்சு அது ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி குடுத்தாலு அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷோ அந்த மாரி நம்ம பேர்டேக்கு கொண்டேய்ட்ருந்துது டீச்சர்ஸ் எல்லாருக்கு சாக்லெட் குடுக்குறது கதுலயு ஒரு சந்தோஷோ கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூமா நம்மளோட ஃபிரண்ஸ் அழச்சிட்டு போவன்ல
ஆமா
க்ளாஸ் ரூம் கட் அடிச்சுட்டு
ஆமாங்க கண்டிப்பா ஏனா அப்ப இருந்த பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா வெறூ பசங்க மட் ட்டு இருக்கிற பள்ளிங்க வெறு பொண்ணுங்க மட்டு படிக்கிற பள்ளிகள் அந்த மாதிரிதா நம்ம படிச்சிருக்கோ பாத்துருக்கோ இப்ப வந்து அந்த மாதிரி தனிப்பட்ட முறை யில பள்ளிகள் இருக்கா இல்லையானாலு தெரில எல்லாமே கோ எஜுகேஷன் அது ஒரு நல்ல மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் அப்டின் சொன்னோன்னா கூட நம்மள அந்த காலத்துல அவங்க வளக்கும் போது நம்ம வந்து அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் குள்ளயேதா நம்ம வளர்ந்திருக்கோ நம்ம பள்ளி பருவம் அப்டின்னாலே வந்து நம்மளுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான பருவமாதா இருந்தது ரொம்பவே ! ! ! ! !
ஆமா அது ஸ்ட்ரிக்டான பருவமா இருந்தது அந்த மாரி பி டி பீரியட்லா நம்ம விளையாடு நம்ம விளையாண்ட மாரி இப்ப இப்ப இந் நம்ம நம்ம பசங்க விளையாடலல்ல இந்த இந்த பருவத்துல
கண்டிப்பாங்க
ஆ நம்ம எவ்ளவோ நம்ம கூட நம்ம ஆசிரியர்கள்லா வந்து நம்ம கூட விளையாடுவாங்க சொல்லி தருவாங்க இப்பெல்லா அந்த இதுவே இப்போதைக்கு பள்ளி பருவத்துல அதெல்லா கொறஞ்சிருச்சு ரொம்ப அதிகமா கொறஞ்சிருச்சு
நிச்சயமான வார்த்தைய சொன்னீங்கங்க கண்டிப்பாவே ஏனா இப்போ வந்து வெளையாட்டு அப்டிங்கிறதே இல்லாம போயிடுச்சு பி டி பீரியடே இல்லாம போயிடுச்சுங்க நடுவுல இப்பதான திருப்பியு கொண்டு வந்துருக் காங்க பி டி பீரியட் கம்பல்சரி எல்லாருக்கும் வைக்கணு அது வந்து யாரும் நிராகரிக்க கூடாது அப்டின்ட்டு இந்த ஆட்சியிலதா வந்து மறுபடியு அத செயல்முறைப்படுத்துறாங்க அந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷ் மாருக்கு அப்றமா நம்ம வந்து அப் ப்போ நம்மளோட பள்ளி பருவத்துல பாத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நெனவு இருக்கான்னு தெரீல அந்த சுதந்திர தினோ ரிபப்ளிக் டே அப்பறோ வந் து டீச்சர்ஸ் டே அதுக்கெல்லா வந்து நம்மள ஸ்கூல்ல கண்டிப்பா வர சொல்லுவாங்க நம்மளுக் கு லீவுல்லா கெடையாது லா கெடையாது போனாக்கா கொடி ஏத்திட்டு ஒரு இத்துநூண்டு நால்னா சாக் க்லேட் தாங்க குடுப்பாங்க அந்த ஆரஞ்சு மிட்டாயி ஆனா அது நம்ம வ்ளோ சந்தோஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிட்டு அழகா அந்த டைம என்ஜாய் பண்ணோ அதெல்லா வந்து கண்டிப்பாவே மறக்க முடியாத நினைவுகள் அது
அதுவு அன்னைக்குன் சொல்லி அஞ்சு மணிக்கெல்லா எந்திரிச்சு குளிச்சுட்டு பூ பறிச்சுக்கிட்டு கொண்டுக்குட்டு ஸ்கூலுக்கு போவோ கொடியில போட்டு ஏத்துறதுக்காக
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அருமையான நினைவுகள் அந்த நினைவுகள் எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா
ஆமா ஆமா இப்ப இப்ப இ மாபா இப்ப வந்து ஸ்கூலுக்கு போற பசங்கள பாத்தா அந்த நினைவுகள் எப்பயுமே நம்மக்கு எ நம்ம எப்டியெல்லா போ பி வந்தமே அப்டின்னா அந்த நினைவுகள் தா நம்மளுக்கு சந்தோஷத்த கொடுக்குது இன்னுமே பள்ளி பருவோ
கண்டிப்பா அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கனாக்கா ஸ்கூல் பேக்கு ஸ்கூல் பேக்குன்னு எடுத்தாக்கா எங்க அண்ண இல்லாட்டி அ க்கா இல்ல எங்க கசின் யாராவது யூஸ் பண்ண பேக்கு தா நம்மளுக்கு வரு நம்ம அத வந்து கிழிக்காம அழுக்காக்காம பத்திரமா வெச்சு நம்மளுக்கு அப்புறமா வர சந்ததிக்கு கொடுக்கணு இதுதா ஆமா ஆனா இப்ப இருக்குற பசங்கள பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல ஒரு பேக் நவம்பர் மாசத் துல ஒரு பேக் ஃபிப்ரவரி மாசத்துல ஒரு பேக் அப்டி பேக் கா வெச்சு ஓட்றாங்க அநியாயத்துக்கு
ஆமா ஆமா அப்பெல்லா பள்ளி பருவத்துக்கு போகையில பஸ் பாஸ் கொண்டு போவோ பஸ்ல ஏறி ஆமா நடந்து காலையிலயே அது காலையில அதிகாலையில எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவோ ஸ்கூலுக்கு அப்ப அது பெருசா தெரியல ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிக்கிட்டே கெளம்பி போயிட்டு வந்துருவோ பள்ளி பருவத்துல சாப்பாடு வாங்கி சாப்புடுறது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட மரத்தடியில அழகா ரவுண்ட் போட்டு அப்டி சாப் புற பருவம்ல்லா போச்சு அதெல்லா நெனச்சா இ ப்போவு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமேல் வராதான்னு தோணுது
கண்டிப்பா இப்பதா ஸ்கூல் வேன்னு எல்லா வந்து அம்மா அப்பா கொண்டு விடுறது அதெல்லா ஆ நம்ம காலத் துல எல்லா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்து தெருல இருக்கேற பசங்களு நம்மளு எல்லா சேர்ந்து நடந்து போயி கும்பலா பஸ்ஸு ஏறிக்கிட்டு அழகாக பேசிக்கிட்டே போயிட்டு கஷ்டமாவு இருக்கு
ஆமா அதுலயு பஸ்ஸு வந்துச்சுன்னா தல ரெட்ட தல பின்னால டியே ஓடி போய் ஏறுனு பஸ்ல பாதி பின்னி பாதி பின்னாம
ஆஹ் கண்டிப்
அந்த மாரி நம்மச் நம்ம சாப் பாடு கொண்டு போகாம நம்ம ஃப்ரெண்ட்ஸோடது என்னடி சாப்பாடு அப்டின்னு கேட்டு அவளோடத நம் சும்மா வாங்கி சாப்ட்டுட்டு மதியம் போய் வெளியில கடைல போட் குடுப்பாங்கல்ல அதெல்லாமே வாங்கி சாப்டுட்டு எவ்ளோ சந்தோ இப்பொல்லா அந்த இந்த பள்ளி பருவத் இல்ல அந்த என்ஜாய்மெண்ட்டுகுறது இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல
நிச்சயமா அதே மாதிரி உணவு முறை பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போறத நம்ம ஃப்ரெண்ட்ஸு சாப்டுவாங்க அவங்க கொண்டு வர்றத நம்ம ஷேர் பண்ணி சாப்டுவோ ஆமா ஆனா இப்போ அந்த மாதிரி சி முறையே இல்லங்க ஷேரிங்கே கூடாதுன்ட்டாங்க க்ளியரா சொல்றாங்க ஸ்கூல்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு கொழந்த எடுத்துட்டு வர சாப்பாடு இன்னொரு கொழந்த சாப்புட கூடாது அப்படின் தா சொல்றாங்க அது ரொம்ப ஸ்ட்ரிக் ட்டா ஃபாலோ பண்றாங்க அது ஒரு விதத்துல ஓகே அப்டின்னா கூட இன்னொரு விதத் துல அது கொஞ்சோ வேதனையாதா இருக்கு ஏன்னா மத்த புள்ளைங்க அந்த சாப்பாட சுவச்சாதா வந்து அதோட தன்மையு தெரியு அவங்களுக்கு இப்போ ஒரு வீட்ல அந்த கொழந்த வேண்டா அப்டின் சொல்லுதுன்னா இத டேஸ்ட் பண்ணிட்டு ஓகே நாளைலேந் நா எங்க வீட் ட்டுல சாப்பிட்ற அப்டின்ற ஒரு முடிவுக்கே வரு அட்லீஸ்ட்டு ஆனா அதுக் க்கான ஒரு இதுவே இல்லியே இப்போ செயல்பாடே இல்ல கண்டிப்பாவே அத நெனச்சா கொஞ்சோ வேதனயையு குடுக்குது
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ம் அதே மாரி பாத்துக்கிட்டீங்னாக்கா நம்ம ஹெட்மிஸ்டர்ஸ் லா வந்து நம்பள கூப்ட்டு நம்ள பாராட்டுவாங்க நம்ம வந்து ரொம்ப நல்லா எல்லா அகடமிக்ஸ்ல நல்லா படிச்சோ நல்லா முன்னுக்கு வந்தோ நல்லா பண்றோ அப்டின்னாக்கா ஆனா அந்த பிரின்சிபல் கூப்ட்டு பேசும்போது நம்ளுக்கு தலைல ரெண்டு கொம்பு மொளைச்ச மாரி இருக்கு ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு பிரின்சிபல் வந்து பேசுறாங்க என்ன போ அவங்க பேசுனா நா கேக்கணுமா அப்டின்ற மாரி ஒரு அலச்சிய போக்குல இருக்காங்க
இருக்காங்க அதே போல அம் நம்ம போயில ஒ க்ளஸ் ரூம்ல ஒரு ஒரு ஸ்டூடெண்டா ஒரு ஒரு நாளைக்கி உறுதிமொழி சொல்லணு திருக்குறள் சொல்லணு பொது அறிவு சொல்லணு ப்ரேயர்ல ப்ரெண்ட்ல நின்னு
கண்டிப்பா
அ இப்பெல்லா அந்த இது இ இல்லல்ல
கண்டிப்பா இல்லங்க இப்பெல்லா ரொம்ப க கொறச்சல்லா இருக்கு சேரி தோழி நம்ம இப் போ இந்த பள்ளி அப்டின்ற தலைப்புல ரொம்ப அருமையா டிஸ்கஸ் பண்ணோ அடுத்த ஒரு தலைப்புல மீண்டும் சந்திக்கலாம்
கண்டிப்பா தோழி நன்றி நன்றி தோழி